ஹலோ
ஹலோ
ஹலோ ஆ எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க நல்லா
ஆ ஆ வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க சிஸ்டர் உங்க வீட்ல அனைவரும் நல்லா இருக்காங்ளா
எல்லாரும் நலம் அ என்ன சமச்சிங்க
இது ஆ என்ன சிஸ்டர் சமையலா இன்னைக்கு வந்து அ சாதம் சிஸ்டர் அப்பறம் வந்து கத்திரிக்காய் முருங்கக்கா புளி கொழம்பு அப்றோ வந்து அரக்கீர கூட்டு ஆ அது போக எக்கு கீரெல்லா சாப்ட மாட்டாங்க சிஸ்டர் கொழந்தைங்க
ஆப்டிங்களா ஏ ஆரு சாப்டமா கீரனாவே இதாங்க எதோ எக்குன்னா சாப்டுவாங்க
அதுக்காக தா உங்களுக்காக ஒன்னு ஆப்ஷனலு வந்து எக்கு அல்லது வந் து நம்ம எதாவ்து கெழங்கு ஐட்டம்னா நல்லா சாப்டுவாங்க அங்க அங்க என்ன சாப்டுவா
முட்ட கோழி முட்டையா இல்ல வா கடைல வாங்கறதா
இது நாட்டு கோழி இல்ல சிஸ்டர் சும்மா இந்த பிராய்லர் கோழி தா கடைல வாங்கறது தா அதுதா பிடிக்கு ஆமா அதுமே ஆஃப் பாயில் புடிக்கு ஆப்பாயில்தா சாப்டுவாங்க ரெண்டு பேருமே
நா மேக்ஸிமம் தம்பிக்கு அவிச்சிதா குடுப்பே அவிச்சி குடுக்க பழகிட்டே ஆமா ஆமா மாயா அவிச் சி தா நாட்டுக்கோழி முட்ட தா குடுப்பே இங்க பாத்தனா கிராமோ இல்லையா அதனால வந்து இங்க கெடைக்கு முட்ட கெடைக்கு அப்டி இருந்து பாத் இங்கெல்லா பாத்தோனா இருபத்தி அஞ்சுருபா ஒரு முட்ட நாட்டுக்கோழி முட்ட
நாட்டு கோழி முட்டையா
ஆமா ஆமா இருபத்தி அஞ்சு ருபா
நா நேத்துதான் எங்க அண்ணி வீட்டுக் போயிருந்தேன் அவ்ங்க வீட்லதா ஆ நாட்டுக்கோழி நெறையா அதாது கோழி நெறையா வளக்குறாங்க
ம்
கொஞ்சோ அவுங்க வீடு வந்து கிராமோ அட்மாஸ்பியர் இருக்றனால இ கிட்டத்தட்ட ஏழு கோழி அவ்ங்க வீட்ல நேத்து பொரிஞ்சிருந்துச்சு குட்டி குட்டி கோழி குஞ்சா ம் பாக் கவே அழகா இருந்துச்சு
ம் இங்கேயு நம்ம வீட்ல இருந்தது இங்க நம்ம வீட்ல இருந்தது ஆனா இப்போ இல்ல அப்டின்றதால பக்கத்து வீட்ல போய்ட்டு வாங்கிக்கிறோ
சேர் சேர் சேர் பரவால்ல அங்க கிராமங்கல்ல அப்டி குடுப்பாங்க
ஆ தருவாங்க தருவாங்க பா அது ஒன்னு பிரச்சனல்ல தருவாங்க
அதாவ்து அடக்கி வைக்க மாட்டாங்க
ஆ ஹா இல்ல இல்ல தருவாங்க இங்கெல்லா பாத்தனா நெறையா இருக்கு கோழின்றது நெறையா இருக்கு அப்டிந்தா பாத்தா நாய் புடிச்சிட்டு போறது பூன இந்த மாரி நெறையா புடிச்சு ட்டு போய்டு கோழி நம் வீட்ல இருந்தது நாய் நெறையா புடிச்சிருச்சு
ஓ ம் அது ஆனா மேக்சிமம் வெளிலதான வச்சிருப்பாங்க வெளில இந்த ஒரு மாதிரி ஆ
கூடாரோமாரி அதுக்கு தனியா கட்டி கூடு மாரி கட்டி தனியா வைப்பாங்கப்பா
இல்லனா வீட்ல செவத்துலயே
ஆ ஆமா இந்த ஸ்டெ ஸ்டெப்சுக்கு கீழ இருக்கு பாருங்க அந்த மாரி கீழ வச்சு எதாது குச்சி வச்சு அடச்சு அந்த மாரி பண்ணுவாங்க ஆ ஆமா ஆமா கீர பாத்தீங்கனா கீரையு பாத் தா மருந்துதா எல்லாமு மருந்துதா இல்ல கீரையே சிறுகீர க
சில நேரோ வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரு நம்ம கூட்டு வச்சதுக்கப்புறோ ம்
பாத்தோனா எங்க கிராமத்துல எங்க வீட்டு தோட்டத்திலே கீர போட்ருக்கோ கீரன்னா அது வந்து இந்த மருந்துலா போடாத இந்த சாணோ உரோ மூலேமா போட்டு அப்பப்ப நாங்க போய் பறிச்சிக்கிறது கண்டிப்பா ம்
ம்
அந்த மாரி பாத்தோனா அதுல போய் பறிச்சுக்கிறது இன்னமு யூஸ்ஸாய் தா இருக்கு அப்பப்போ அம்மா ஒரு ஒரு கீர போடு
பரவாயில்லயே ம் உங்ளுக்கு அப்போ இயற்கையாது கெடைக்குது கண்டிப்பா ம் நாங்க ஆனா எங்க தோட்டத்துக் போனுனாலு அங்க ஆஃபுனவர் போகணு சிஸ்டர் இங்க இருந்து ஆமா டிராவல் பண்ணி போற மாதிரிதா இருக்கு ஆனா நல்லாருக்கு அ ச்சு வந்ச்சு
ஆமா மதிய டைம்ல பாத்தோனா எதா சாம்பார் அதிகமா வந்து பாத் தனா காய்கறி பொரியல்தா நெறையா வச்சு குடுக்குறது சாப்பாடு கூட அதிகமா மேக்ஸிமா குடுக்க மாட்ட இந்த கூட்டுனு கூட்டு வக நறையா குடுக்குவே இன்னொன்னு பா முருங்கக்கீர முருங்கக்கீர நெறையா தம்பிக்கு பழக்கப்படித்திருக்க சாம்பார் வச்சு அத கூட்டு மாரி வச்சு அந்த மாரி குடுத்தா சாப்டுவாங்க குழந்தைங்களுக்கு ஆங்க்கா சாப்டுவா சாப்டுவாங்க கீர நா அப்பிலிர்ந்தே பழக்கப்படித்திட்டன் ப்பா மூணு வய்ஸ்தா ஆகுது தம்பி நல்லா கீரன் றது சாப்டுவான் பழக்கப்படித்திட்டேன்
ம் நல்ல பழக்கந்தா சிஸ்டர் நாங்க அப் அப்பருந்து கொண்டு வந்து டோம்னா அவுங்களுக்கு வந்து அது வந்து
ஆமா தெரியாது இப்ப செ சென்ட்ரல்ல நம்ம போயிட்டு மாத் துனாதா மாற மாட்டாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டேந்தே கொண்ட்டு வந்துருணு
இந்த அஞ்சு வயசுக்குள்ள பழகிட்டோம்னாலே ஓரளவு கத்துக்குவாங்கல்ல ம் நானு தம்பி வந்து வாமிட் பண்ணி ட்டேருப்பா அதனாலயே ஊட்டவே இல்ல அவ சாப்டே மாட்டா
அப்டி இத இப்ப வெளியில அழச்சிட்டு போன இப்ப ஹேர் கட் பண்லானு அழச்சிட்டு போனே பாத்தோனா எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணு பாத்துங்க மூணு வயசு தா ஆகுது எனக் மாமா அத வாங்கிக் குடு ஃப்ரைட் ரைஸ கேக்குறா எங்க அக்கா பசங்க வந்து கொஞ்ச நாளு இந்த லீவ்ல வந்து இருந்தாங்க அத கொஞ்சோ பழக்கப்படித்திட்டாங்க மாமா டெய்லி கொஞ்சோ வாங்கிட்டு வந்து குடுக் க்கிறது அந்த மாரி இல்லப்பா வேணாப்பா நா வீட்ல செஞ்சு தரே
ம் ம் அவுங்களுக்கு பிடிக்கிற ஐட்டமெல்லா பாத்தீங்ளா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் பீஸா
ஓ கண்டிப்பாக்கா இல்லனா இந்த சிக்கன் சிக்ஸ்டிஃப் பைனு எண்ணெயில போட்டு ஏதொதோ எண்ணெயில போட்டு வறுத்து குடுக்குறாங்க அத எடுத்து பாத் தொனா அத பொரிச்சி அத சாப்றாங்க அன்னக்கு ஃபுல்லா பாத்தோனா எங்க அக்கா பசங்களுக்கு மாமா வாங்கிட் டு அது மாரி வாங்கிட்டு வர மாட்டாங்க அன்னைக்கி வாங்கிட்டு வந்துட்டாங்க பாத்தோனா வாமிட்டு அன்ன நைட்டு ஃபுல்லா பசங்களுக்கு வாமிட்டு டிசன்ட்ரி போறது ஆ ஹீட் டைம்ல வேறயா அப்றோ அம்மா திட்னாங்க ஏ இந்த மாரி பண்றன்னனோன என்னைக்கு வாங்கிட்டு வர மாட்டாங்க திடீர் னு அன்னக்கி வாங்கிட்டு வந்துட்டாங்க கொழந்தைங்களுக்கு அது ஃபுல்லா ஒத்துக்கல
ஒத்துக்கல சேக மாட்டேங்குது ம் கண்டிப்பா பேதி
ஏனா அததான விரும்பி சாப்புறாங்க
நம்ம உணவு பழக்கோ எல்லாமே நம்ம கொழந்தைங்களுக்கு நம்ம குடுக்குறதுதா ஆனா இப்ப வெளியில அந்த ஃபோன்ல பாக்கறது யூடியூப்ல பாக்கறது அதவச் ச்சிட்டுதா எனக்கு அத வாங்கித்தாங்க இத வாங்கித்தாங்க
இப்ப கண்டிப்பா இப்ப நாகொ ஏ என்னோட பையனுக்கு நா சாப்பாடு ஊட்டுறதா இருந்தாலு இந்த ஃபோன் தா ஃபோன் காமிச்சி ஊட்னனா கொஞ்சோ சாப்புற்றா அப்டி இல்லன்னா அதுவு இல்ல அப்டி இல்லனா நா தோட்டச் ஆமா அப்டிலா தோட்ட சைடு ட்டுட்டு போயிடுவே அங்க உக்காந்து ஊட்றதுக்கு ஆ அந்த மாரி அந்த மாரி காமிச்சு ஊட்னா ஒரு மணி நேர ஆகு ஃபோன் பாத்து ஊட்னா ஒரு கா மணி நேரத்ல ஊட்டி முடிச்சு
அதா நா இவுங்க சின்ன பையனா இருக்கும் போது எங்கம்மா வைவாங்க நாங்கென்னா ஒங்களுக்கலா ஃபோனா குடுத்து ஊட்ணோ இப்டியே தூக்கிட்டு கொஞ்ச தூரோ நடந்து போ அங்க போயி ஏதாது கோழி காக்கா நிக்கு அப்டிம்பாங்க அங்க கிராமங்கள்ல ஓகே இங்கெல்லா மாடி மாடில இருக்கோ எங்க எறங்க முடியு எங்க போயி காக்காவ பாக்க முடியு ம் வேற வழி இல்லாம ஃபோன் தா குடுப்போ கையில
நிலா சாதோ ஊட்டி சாப்புறது எங்க அக்கா பசங்களுக்கெல்லா அப்போ நா நிலா சாப்பாடு தா வச்சு ஊட்டுவே நிலா பார்றா அப்டின்னு சொல்லி நிலாவுக்கு ஒரு சாப்பாடு ஒனக்கு ஒரு சாப் பாடு அப்டின்னு சொல்லி அ அந்த மாரி வச்சு ஊ ப்பவே இப்பலா அந்த மாரியிலா இல்ல எவ்ளவோ மாறிர்ச்சு
மாறிர்ச்சு நெஜமாவே ம் அவன்ங்களுமே பாருங்களே இந்தக் காலத்துக்கு ஏத்த மாதிரி வளர்றானுங்க
ம் ஆமா எல்லாம் மாறிர்துல்ல அப்றம் பசங்களும் பாருங்க இந்த சின்ன வயசுலேப் பாரு இது எம் பையே ஃபோனத் தள்ளிகிட்டே இருப்பா அப்பலா நம்ளுக் ஃபோன் பத்தி என்னானேத் தெரியாது பட்டன் ஆ பட் ட்டன் ஃபோன் வெச்சுருப்போ அதப்பத்தியே நம்மளுகு தெரியாது இப்பலாம் இப்ப பட்டன் ஃபோனுன்றதே மறஞ்சிருச்சு இல்லைங்களா ஃபுல்லா அழி்ஞ்சிருச்சு ஆமா
றங்க அடுத்த ரீல் பாக்கணுன்னா அதுகளே ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி பாக்கறாங்க ஆனா பாக் க்கவே விடக்கூடாதுனு சொல்றாங்க அந்த மாதிரி பிரெயின் ரொம்ப பிள்ளைங்கிள்க் டேமேஜ் ஆகு பாக்க விடாதீங்க கண்ணுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகு அப்டி
ஆமா ஆமா கண்டிப்பா
கிளி வாங்கி குடுத்தே இந்த லீவ்ல ரெண்டு கிளி வாங்கி குடுத்து இப்போ அத வளர்த்து கொஞ்சப் பெருசாயிடுச்சி எதாவது இந்த மாதிரி குடுத்தோம்னாத்தா ஃபோன்ல கொஞ்சோ இ இது பண்ணாம இருப்பாங்க அப்டின்ட்டு
பொம்மா இப்ப எங்க அக்கா பசங்க வந்துதால தம்பி கொஞ்சோ நாலுப் பாக்காம இருந்தா ஃபோனு ஃபோன்பா அதிகமா மோஸ்ட்லி குடுக்க மாட்டே இந்த சாப்பாட்றப்ப மட்டு குடுப்பே அதுவு ரொம்ப கொஞ்சோ வெளிலப் போ முடியா சுச் ச்சுவேஷன்ல குடுப்பேந் தம்பிகி
ம் உங்கள்கு அவுங்களுக்குமே வேற பொழுதுபோக்கு இல்லல்ல
அ ஆமம்பா ம்
அதனால பாப்பா எனப் பேப்பர் கட் பண்ணுவா எதாது கப்பு இந்த மாரி வாங்கி குடுத்து கத்திரிக்கோள் மட்டு இருந்தா போது அவளே ஒக்காந்து யூடியூப பாத்து என்தியா கட் பண்ணி கட் பண்ணி இல்ல இல்ல அவெ தேர்ட் ஸாண்டர்ட் போறா செகண்ட் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணி அது வீட்ல சிசரே இருக்காது வீட்ல சிஸர் கத்தி எங்கயுமே இருக்க வுட மாட்டா ஒரு ரூம் அவள்க்குன் தனியா இருக்கு அந்த ரூம்லதா எங் காணாம போன பொரு ளு எல்லாமே அங்கதா இருக்கு நானு வுட்ருவே செரி ஆக்டிவிட்டி பண்ணட்டு இந்த ஒரு மன்ந்த் த்த லீவ்ல இதான செய்ய முடியு அப்டின்ட்டு இனி நாளை ஸ்கூல் போயிட்டாங்கனா இன்னைக் ஹோம் ஒர்க்கு டியூஷனு அப்டியே அவுங்ளுக் டைமே இருக் க்காது
ஆமா மார்னிங் பாத்தீங்கனா எழுந்து சமைக் க்கறது பசங்கள அனுப்பறது இந்த மாரியேக் கால்லியேப் போய்டு
நமக்கு அதா அதா காலைலியே முடிஞ்சுடு ஒர்க் ஃப்ரீ ஆயிட்லா நானு இந்த ஒர்க்கு பண்ணவே முடியல இனைக் கிதா ஸ்டார்ட்டே பண்ணே ம் ம்
நாளைக்கு பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க இல்லையா ஃப்ரீயா இருக்கலா நீங்க ஒன்னும் பிரச்சன
கண்டிப்பா கண்டிப்பா இது இப்போ வந்து ஒர்க் காலரே நம்ம அஞ்சி இது பேச்னமா அப்டி இருக்கு மான் கேக்க ம் ஓகே ஓகே இப்ப நானு அதுலப் போய் நம்ம ஃபார்ம் ஃபில்ப் பண்ணி உங்கள்க்கு அகைன் கால் பண்ற மாரி வந்துருச்சி இப்ப நீங்க கால் பண்றதாந்
அப்டிதா ஆ ஆமா அந்த மாரி எனக்கு ஃபீட்பேக் கேக்கு நா குடுக்க வேண்டியதா அவ்ளோதா வேற ஒன்னா
சேரி சேரி சேரி சேரி சேரி எனக்கு இது புரியவே இல்ல ஐடியாவே இல்ல நா வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிட்டே இருந்தே அதுக்கப்பற இப்பதா நேத்துதா சார் சொன்னாங்க ஃப்ரைடேக்குள்ள நீங்க அத கம்ப்ளிட் பண்ணும்ப்பா அப்டின் அனுப்பிருந்தாங்க
ஆ ஃப்ரைடேக்குள்ளேவா சாட்டர்டே சொன்னாங்க போல
எனக்கு வந்து சொன்னாங்க அந்த ஃபர்ஸ்ட் அஞ்சுமே நா பண்ணவே இல்ல ஒண்ணுமே ஒரு டாஸ் கூட பண்ணல ஃபஸ்ட்டு டாஸ்கே இப் இப்ப உங்க கூட தா ஸ்டார்ட் பண்ணியிருக்கே எனக்கு அது ஐடியாவே இல்ல எப்டி பண்ணணு அப்டின்றதுனால
ம்
நா ஆல்ரெடி ரெக்கார்டிங் ஒர்க் பண்ணியிருக்கே இருந்தாலு கொஞ்சோ இதுல எப்டி இருக்குமோ என்னமன்னு ஒரு டவுட் இருந்துது
காலர் பண்ணல அப்டி தானா
ஆமா இப்பதா மொத மொத காலரு பண்ல காலியூ பண்ல இப்பதா ஃபர்ஸ்டே ஸ்டார்டே பண்ற
ஓகே ஓகேப்பா
இது நீங்க பண்ணும் போது நா ரிசீவ் பண்ணிக்கலாம்ல
ஆ பண்ணிக்லா ஒன்னு பிரச்சன இல்ல பண்ணிக்லா
ஆ சேரி ஓகேமா ஓகேமா ம் ஆ செரிங்கம்மா ஓகேம்மா
ஆ ஓகே